ஹலோ மன்வி
வணக்கம்கா எப்டி இருக்கீங்க?
நா நல்லாருக்கே தம்பி நீங்க எப்பிடி இருக்கீங்க? வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க
சேரி சேரி எ சேரி சேரி சாப்டீங்ளா?
ஆ சாப்டேங்க நீங்க சாப்டீங்களா?
ஆ நான் சாப்டே தம்பி இன்னைக்கி ஞாயிற்றுக்கெணழமை அப்டிங்கிறதுனால எங்க வீட்ல வந்து மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க மட்டன் கொழம்பு செஞ்சோ
ஓ நீங்க நான்வெஜ்ஜலா சமப்பீங்ளா?
அ தம்பி சூப்பரா சமைப்பே
அப்புடியா செரி எப்டி சமச்சீங்க அப்டி கொஞ்ச எனக் சொல்லுங்க
அது இருக்கட்டு உங்க வீட்ல என்ன சமையல்?
இன்னக்கி எங்க வீட்ல சப்பாத்தியு நடக்கல்ல சட்னியுங்க
சேரி சேரி வீட்ல அம்மா அப்பா எப்டி நல்லாருக்காங்ளா? சாப்டாங்ளா?
ம் எல்லாரு நல்லாருக்காங்க சாப்டாங்க
சேரி சேரி தம்பி மட்டன் கொழம்பு வக்கிறது ஒன்னும் பெருசுல்ல தம்பி மட்டன் வந்து ஒரு முக் உங்க வீட்ல மூணு பேர் இருக்கீங்கன்னா முக்கால் கிலோ வாங்க்கோங்க ஒரு வேலைக்கு சமைக்கிறது தானே பொழுதைக்குமா வச்சிருக்க போறீங் க
இல்லெல்ல சாய்ந்திரத்துக்குள்ள முடிசுசுரு
சேரி சேரி ஒரு முக்கால் கிலோ அப்டின்னா ஒரு வந்து ஒரு முப்பது பல்லு பூண்டு அப்பற வந்து ஒரு பத்து கிராம் அல்லது இருவது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா வந்து சீவி நைசா அரச்சிக்கோங்க அப்பற ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டுலந்து மூணு தக்காளி வந்து நல்லா ப நல்லா ஒரு நல்ல பேஸ்ட்டாகுறத அள க்கு அரச்சுக்கோங்க
கைலயே மசிச்சுக்கனுமா இல்ல மிக்ஸில போட்டு
இல்லெங்க மிக்சிலதா தம்பி போடனு
ஓகே ஓகே
மிக்சில போட்டு எல்லா தனித்தனியா வச்சுக்கோங்க செரிங்ளா
ஆ
அப்புறமேட்டு வந்து ஆ வெங்காய ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட வந்து ஒரு நாலு வர மொளகா ஒரு ஒரு இனுக்கு வந்து கருவப்புல
ஆ
தெல்லா வச்சுக்கோங்க அப்புறமேட்டு குக்கர் வ குக்கர்ல வக்கிற குக்கர்ல வக்கிறதாந்தாலு குக்கர்ல வைங்க டேக்சால வக்கிறதாந்தாலு டேக்சால வச்சுக்கலா
ஓகேங்க இதுல அதுல வக்கிறனால அளவுலா எது மாறதா
அளவுலா எது மாறாதுங்க குக்கர்ல வச்சா சீக்கிர வந்து வெந்துடு டேக்சால வச்சா குக்கர்ல அர மணி நேர வேகுறது வந்து டேக்சால வச்ச ஒரு மண் நேர ஆகு
பா சூப்பருங்க ஆ
ஒரு இருவது கிலோ ஆடு இருவது கிலோ ஆட்டுக்குட்டி கட் பண்ணி தராங்க அப்புடின்னா வந்து ஒரு மூணு விசில் விட்டா போது ஓ கொஞ்சம் கெளடாடு கறியா இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு விசில் விடனு தம்பி
ஓ இதா வேற இருக்கா இந்த இருவது கிலோ முப்பது கிலோலா இத்தன விசில் விட்னு அத்தன விசில் விட் னு அப்டின்லா இருக்காங்க
வெல்லாட்டு கறினா தோல் தோல் வந்து ரொம்ப வந்து கறி வந்து ரொம்ப மெ மெருதுவான கறியா இருக்கு சாப்படுறதுக்கு நல்லா இருக்கு கொஞ்சோப்பா ஹாடா இருக்காதுன்னு வெச்சுக்கோங்களே
ஆ
இதே கெளடு ஆடு கறியா இருந்துச்சுன்னா ஒரு முத்துன தோளாயிரு வயசான வயசான ஆடு இல்லைங்களா அதனால அது சாப்புட முடியாது
அது அது எப்டிங்க நீங்க கண்டுபுடிப் ப்பீங்க இந்த ஆட்டுக்கறிதா குடுக்குறாங்க அப்டின் சொல்ட்டு
ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடு கறி ஒவ்வொரு ஆட்டு கறி வீட்டு கடையில எல்லா அவங்களே வந்து குட்டிய நேராவே வெட்டி சுத்தம் பண்ணி தருவாங்க அதில்லாம தொட்டு தொட்டுப்பாக்கும் போது சாஃப்டா இருந்துச்சுன்னா அது வந்து எல ஆட்டு கறி கொஞ்சோ ஹாடா இருந்துச்சுன்னா கெளடாட்டு கறி அப்புறோ வந்து குக் குக்கர்ல வந்து ஒரு பெரிய கரண்டி அளவுக்கே கடலெண்ண ஊத்தி கடுகு தாளுச்சு விட்டுட்டு அதுலயே வந்து அ வெங்காயம் போட்டு வணக்கிக்கோங்க நல்லா வணங்குனதுக்கு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா பச்ச வாசன போற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு அப்புறோ தக்காளி போடுங்க தக்காளி போட்டு எண்ண பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிருங்க வணக்கி விட்டதுக்கு அப்புறோ வந்து அதுலயே வந்து கறி போட்டுருங்க
ஓகேங்க ஓகே
கறி வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ அழசி தண்ணி இல்லாம புழுஞ்சு போடுங்க
ஓ சேரி சேரிங்க ஓ
புழுஞ்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த கறில இருந்தே தண்ணி பிரிஞ்சு வரு அந்த அளவுக்கு வந்து குக்கர் குக்கர் விசில் குக்கர் மூடி வந்து மூடாம கொதிக்க விடுங்க அந்த தண்ணிலியே கொஞ்ச நேரோங் கறிய அந்த கறி கொதிக்கிறப்பய் கொஞ்சமா மஞ்சத்தூளு ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டுருங்க
ம்
அது அது வெந்துட்டுருக்க டைம்ல வந்து அது வெந்துட்டு இருக்க டைம்ல வந்து பெரிய ஜார்ல வந்து கொஞ்சமா பொட்டுக்கல்ல ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூளு
ம்
ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூளு இதெல்லாம் போட்டு மிக்சி போட்டு அடுச்சுருங்க
ஓகே
கொஞ்சோ நைசா அரைச்சி தண்ணி நறையா வுச்சு அரச்சுருந்த
ஓகேங்கா ஓகே
அப்புறமேட்டு வந்து அந்த கறி வெந்ததுக்குப்புறம் அதுலயே வந்து இந்த பேஸ்ட்டு வந்து ஊத்திருங்க
எது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா
இல் அதெல்லா வந்து வெங்காயம் தாளிக்கிறப்பவே கூட்டிர்னு
த்தா
இந்த கொத்தமல்லி தூளு பொட்டுக்கல்ல எல்லா அரைது
ஓகே ஓகேங்க ஓகே
அப்புறமே வந்து மூடிடுங்க சிக்கம் விசுல் வந்து ஒரு மூணு விசுல் உடுங்க
ஆ சேரிங்க
னு விசில் விட்டதுக்குப்புறம் தனியா ஆ தனியா கறிய வந்து அள்ளி வெச்சுருங்க கொழம்பு வந்து தனியா வந்து ஊத்தி வெச்சுருங்க அது வந்து மட்டன் கொழம்புக்கு இன்னு கொஞ்சோ கொத்தமல்லி தூள்க்கு கொத்தமல்லி தலைய கட் பண்ணி போட்டு மூடி வெச்சுட்டீங்கன்னா சோவ் பண்ணும் போது நல்லா வாசனையா நல்லா இருக்கும்
ஆ
அப்றோ தனியா ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெய ஊத்தி கடுகு தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சமா வெங்காயம் கருவேப்பில்ல வர மொளாக எல்லா போட்டுட்டு அந்த அ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி இருந்தது தக்காளி மீதி இருந்ததுல்லா அதுலயே ஊத்தி நல்லா கிண்டி நல்லா கிண்டி அது வெந்ததுக்கு அப்றோ அந்த அள்ளி வச்ச கறிய போட்ருங்க
ஆ செரிங்கோ கே
அது நல்லா அப்றோ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து ஊத்தி நல்லா அது வந்து ட்ரை ஆகணும்
ம்
நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்றோ அ அந்த கறி வந்து சேர்வ் பண்ணதுக்கு ரெடி ஆயிரும் அவ்ளோதாங்க மட்டன் குழம்பு மட்டன் கறி
ஓகே இதே ப்ராசஸ் தா நீங்க சிக்கன் குழம்புக்கும் ஃபாலோ பண்ணுவீங்களா
சிக்கன் கொழம்பு வந்து குக்கர்ல போட தேவ இல்லங்க
ஆ
அது வந்து க்கு வட சட்டிலயே வணக்கி வேக வைக்கணும்
ஓ செரி செரிங்க ஓகே
உங்க வீட்ல நீங்க எப்டி செய்வீங்கோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா
எனக்கு நான்வெஜ்ல பெருசா ஐடியா இல்ல பட் ங்க சிக்கன் எப்டி பிரட்டுவாங்கன்றது மட்டும் தெரியும்
சொல்லுங்க பாக்கலா
எப்டி பெரட்டுவாங்கன்னா ஃபஸ்ட் அவுங்க சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க வெளிலயே வச்சு நல்லா வாஷ் பண்ணிப்பாங்க அது வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மசாலா வந்து அம் வீட்லயே பிரிபர் பண்ணுவாங்க
செரி
இந்த பட்டை கிராம்பு அப்ரோ சோம்பு கொஞ்சமா வாசனைக்காக ஏலக்கா வச்சுக்குவாங்க
ரி
வெச்சு அத வந்து மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட் மாரி அரைச்சுக்குவாங்க அதே மாரி இஞ்சி பூண்டு தனிய அரைச்சி வச்சுக்குவங்க நீங்க சொன்ன மாரி தக்காளி கொஞ்சம் தனிய அரைச்சி வச்சுக்கு வாங்க
சேரி
மசாலா வந்து வீட்டு மொளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க கடைல ர வெளியில விக்கிற மொளகாதூள் வந்து யூஸ் பண்ண மாட் பல வி ட்டு மொளகாதூள் தனியா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்றோ வாடகு அது கடாய் வச்சு அதுல நல்ல யூஸ் பண்ணுவாங்க சிக்கன் வருக்கறத இருந்தா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்றோ அப்றோ எப்போவும் போல தாளிக்கிற ப்ராசஸ் கடுகு உளுத்தம் கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயத்த என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா நல்லா கட் பண்ணி வெச்சிக்கிட்டு அம்மி கல்லுல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்குவாங்க. ஆ எப்பிடினா ஒரு மாரி ஆ கொரகொரப்பா கொரகொரப்பா இடிச்சு எடுத்துப்பாங்க. அத வந்ட்டு எண்ணைல போட்டு நல்லா ஓரளவுக்கு பிரவுன் கலர்ல ஆன உட்னே தக்காளி கொஞ்சோ தண்ணி மாரி கைல மசி ச்சு விட்டுக்குவாங்க அத போட்டதுக்கப்புறோ இந்த ஆ சிக்கன் எடுத்து அதுல போட் டு ஆ உப்பு கொஞ்ச எடுத்து போட்டு கொஞ்ச அப்டியே மூடி வெச்சுருவாங்க. அந்த சிக்கன்லயே கொஞ்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணிலயே வெது வெ அது சூடு ஏற ஏற அந்த தண்ணி கீழ எறங்கு அந்த தண்ணிலயே வேகற மாரி க்கு நல்ல ஒரு பிளேட் போட்டு மூடி வெச்சுருவாங்க
சேரி
அதுக்கப்புறமேட்டு இவங்க அரைச்சு வச்ச மசாலா எல்லா வந்ட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்ருவாங்க அந்த வாணல் வந்ட்டு ஓரளவுக்கு நல்லா நல்லா பெரட்டி விட்ருவாங்க
சேரி
கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டு அப்றோ கொஞ்சோ கொத்தமல்லி கருவேப்பிலெல்லா போட்டு மறுபடி பிளேட் போட்டு மூடி வெச்சிருவாங்க அது ஒரு ஆ பத்துலிர்ந்து பதனஞ்சு நிமிஷோ தீய அனல்ல கம்மி பண்ணி ஆ ஒரு பத்துலேர்ந்து பதனஞ்சு நிமிஷோ வரைக்கு சூட்லயே வெச்சிருப்பாங்க
செரி
க்கப்பறமேட்டு கடைசியா எடுத்து எல்லாரு சர்வ் பண்ணி சாப்ட்டுக்குவாங்க இதா ஆக்சுவலா ப்ராசஸு
சேரி சேரி நீங்க சொன்ன மாரி நானு ஒரு நாள் சிக்கன் செஞ்சு சமைச்சு பாக்கறே
ஆ ஓகேங்க்கா ஓகே
நாங்களு மட்டன் செஞ்சிருக்கோ எல்லாரு வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க நீங்க வரப்ப நல்லா விருந்து செய்து உங்க எல்லாத்துக்கு நாங்க போடுறோ வீட்ல அம்மா அப்பா எல்லாத்தையு கூட்டிட்டு வாங்க
ஓகேங்க கண்டிப்பா கூட்டி
சேரி சேரிங்க ம் ம் நாங்களு அங்க வந்தா உங்களுக்கு ஃபோன் பண்றோ கண்டிப்பா வந்து எங்கள கூட்டிட்டு போயி நீங்களு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு எங்களுக்கு சர்வ் பண்ணுங்க.
ஆ அதுதாங்க இப்ப சொல்ல வரலான்னு இருந்த அதையு நீங்களே சொல்லிட்டீங்க
சேரி சேரிங்க உங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு எவ்ளோ டிஸ்டன்ஸ் வரு கொஞ்ச தூரந்தான
ஆமா ஆமா ஒரு அர மணி நேரத்துல இருந்து ஒரு முக்கா மணி நேரந்தா வருன்னு நெனைக்கிறே
சேரி சேருங்க உங்க வீட்ல வந்து அம்மா சமைப்பாங்களா இல்ல நீங்களே சமைச்சிருவீங்களா
அம்மா அக்கா எந்ச் ஆ சொல்ட்டு சமைப்பாங்க
ஓ உங்களுக்கு அக்கா இருக்காங்களா அவங்களு நல்லா சமைப்பாங்களா நான்வெஜ் எல்லா
ஆமா ஆமா என் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க சூப்பரா சமை
சேரி சேரிங்க தம்பி
ஓகே ஓகே
சேரி நான் வ உங்க ஊருக்கு வரப்ப ஃபோன் பண்றே
ஆ சேரிங்க பண்ணுங்க பண்ணுங்க ம் பாய்ங்க பாய்